ஒ
என்னடா பண்ணிட்ருக்க இப்போ ஃப்ரீயா?
ம் ஃப்ரீதா நண்பா சொல்லு.
நேத்து நம்ம பைக் பத்தி ரொம்ப நேரோ பேசி தெளிவான முடிவு எடுத்தோம்ல்ல
ம் ம்.
இன்னிக்கி எ மனசுல இன்னொரு பெரிய ஆச ஓடிட்டே இருக்கு.
ம்.
ப்ப குடும்பத்தோட எல்லாரு ஒன்னா பாதுகாப்பா பயணம் செய்ய ஒரு கார் வாங்கலாம்னு யோசனை இருக்கு. இதை பற்றி இவி என்ன நினைக்கிற?
த்தி வே நல்ல ஐடியாதா இப்பதைக்கி வந்துட்டு தாராளமா பேசல நா ஃப்ரீயாதா இருக்கே. எத்தன பேர் போற மாரி ஒ வண்டி எடுக்கலான்ருக்கீங்க?
எனக்கு எ குடும்பத்துல நாலுல இருந்து ஐந்து பேர் வசதியா உக்காந்து போற மாதிரி இருக்கணும்டா. அதே சமயோ நகரத்துக்குள்ள ஓட் றதுக்கும் பெருசா கஷ்டப்படாம
ம்.
இருக்கற மாரி வேணு இப்போ சந்தையில சிறிய ர ரக வண்டியில் நடத்துற உயரமான வண்டிகள் எஸ் சு வி அப்டின்ற மாரி ஒரு வண்டி இருக்கு அத பத்தி எ எப்டி இருக்கு அதெல்லா?
குடும்பத்தோட போணும்னா வந்துட்டு லாங் ட்ரிப்பு இருக்கற மாரி வண்டி பாக்கணு. அதாவது நீ தனியா பயணம் செய்யுன்னா வந்துட்டு ஒரு காம்பாக்ட் எஸ் யு வி வண்டி அப்டின்டுரு க்கு அதெல்லா வந்துட்டு கரெக்ட்டாருக்கு. ஏனா நம்மோ வந்துட்டு ஒரு சில எடங்கள்ல வந்துட்டு ஸ்பீடு பிரேக் அதிகமாருக்கு அதுக்க அப்புறமா வந்துட்டு க்ளௌ கிரௌண் கிளியரன்ஸுன் அப்டின்ருக்கு அதெல்லா பாத்துதா வந்துட்டு நம்ம ஒரு வண்டி வாங்குணு. அதுமில்லாம வெறு ஆஃபிஸ் போயிட்டு வர மாரி இருஞ்ச்சுனா அதுக்கும் தனியா ஒரு வண்டி வாகன ல்லா நெறைய இருக்கு
ம் ஆமான்டா தரை இடைவழி கம்மியா இருந்தா வண்டி அடி பாக்கம் அடிபட்டு பெரிய பழுது ஆயிடும் சரி வண்டியோட எரிபொருள் எப்படி இருக்கணு பெட்ரோல் வண்டி வாங்குறதா இல்ல டீசல் வண்டிய வாங்குறதா இது ரெண்டு எல்லா என்ன வித்தியாசோ
இது ஒரு முக்கியமான கேள்வி அதாவது ஒரு வண்டி வாங்கனோம்னா சராசரியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு வந்துட் ட்டு கம்மியா இருந்து நீ வந்துட்டு ஓட்டுற மாரி ஒரு வண்டி வாங்கணு அது வந்துட்டு உன்னோட செலவுலதா இருக்கு அதே மாரி நூறு கிலோமீட்டருக்கு கம்மிய ஓற மாரி இருன்சுனா நீ வந்துட்டு இவி வண்டி வாங்கலா அது ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அதுவு இல்லாம பெட் பெட்ரோல் பங்க் மாரி இவி வண்டிக்கு வந்துட்டு சார்ஜர் ஸ்டேஷன் சார்ஜிங் ஸ்டேஷன் அப்டின் ஒரு இது இருக்கு அங்க போய் நீ சார்ஜ் பண்ணிக்கலா
ஓ அப்ப பெட்ரோல் வண்டி தா இப்போதைக்கு சரியான தேர்வு ஆனா பெட் ட்ரோல் வண்டிகளில தனியா இயங்கிற ஆட்டோமேட்டிக் மற்று மேனுவலா இரண்டு வண்டி இருக்கு ரெண்டு வகையான வண்டி இருக்கு நகரத்து டிராஃபிக்ல கீர் மாத்தி மாத்தி கால் வலிக்கிறதுக்கு தனியாகி வண்டி நல்லதா
அதாவது நகரத்துல ஓட்றதுக்கு வந்துட்டு நகரத்துல ஓட்ட கண்டிப்பா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வண்டி வந்துட்டு நல்லா இருக்கு இது வந்துட்டு காலுக்கு வந்துட்டு வேலையே கெடையாது நீ வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு மேனுவலு வந்துட்டு மேனுவலு ஆட்டோமேட்டிக்கு இருக்கு நீ வந்துட்டு அ நகரத்து ஓட்டுற மாரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கிகணு இதே மாரி வந்துட்டு ஆ நெரிசல் நெறைந்த ஒரு ஏரியா சைடு ஓட்றன்னா வந்துட்டு மேனுவல் தா வந்துட்டு என்னைக்குமே நல்லது அதுவும் இல்லாம வந்துட்டு மேனுவல் வண்டியில வந்துட்டு ஒரு மைலேஜ் வந்துட்டு எப்பயுமே ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கு அதுதா விஷய
செரி செரி எனக்கு வந்து எப்டின்னா ஓட்றதுக்கு சுகமான வண்டி வேணு அதே சமய குடும்ப பாதுகாப்பு வேணுண்டா வண்டியோட பாதுகாப்பு தா தரமாக இருக்கணு அத பத்தி நெறையா பேசுகிறாங்களே அதை எப்படி
அதாவது வண்டி வந்துட்டு சேஃப்டி ஸ சேஃப்டி ஸ்டார்ஸ்ன்னு ஒரு கனெக் பண்ணி வண்டியெல்லா வப்பாங்க ஃபோர் ஸ்டார் ஃபை ஸ்டார் இருன்ச்சின்னா வந்துட்டு வண்டியோட ரேட் அதிகமாவு ஆ த்ரீ ஸ்டார் குள்ள இருந்துச்சுன்னா வண்டியோட ரேட் கம்மியாவு இருக்கு அத பொறுத்து நம்ம வந்து வண்டி வாங்கிகலா சேஃப் டி ஸ்டார்ஸ்ன் அதுக்கு பேர் சொல்லுவாங்க
ஆமாண்டா விபத்து நடக்கும் போது நம்ம உயிரை காக் க்றதுக்கு வண்டியோட இரும்பு தரமு உள்ள இருக்கிற ஏர் பேக்ஸ் தா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி
ம்
ஆறு காற்று பைகள் இருக்கணும்னு அரசு விதிமுறை கொண்டு வராங்களே அது எப்படி
அதாவது ஒரு வண்டில முன்னாடி வந்துட்டு முன்னாடி உக்கார்ந்துருக்கவங்களுக்கு மடு தா வந்துட்டு இப்ப ஏர் பேக் அதாவது போட்ருபாங்க இப்ப வந்துட்டு அரசு வந்துட்டு என்ன புது திட்டம் கொண்டு வந்துருக்காங்கனா வண்டியில பயணம் செய்யற எல்லா பேருமே வந்துட்டு பின்னாடி உட்காந்ருக்கு சரி முன்னாடி உட்கார்ந்ருக்கு சரி அவங்களுக்கு எல்லாம் ஏர் பேப் வந்துட்டு கண்டிப்பா வேணு அப்டின்னு வந்துட்டு ஒரு புது சட்டம் வந்துட்டு இப்ப அரசு வந்துட்டு கொண்டு வந்துருக்காங்க அதா வந்துட்டு இப்ப எல்லா வண்டியிலையு கொண்டு வர போறாங்கோ
ப்போ ஆமா பாதுகாப்பு வசதிகள் அதிகமாக அதிகமாக வண்டியோட விலையும் உயருதுடா இந்த கார்கள் வாங்கும் போதே நடத்தற்க்கு கடும் குடும்பங்களுக்கு பெரிய பட்ஜெட் தேவப்படும் அந்த மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு இதுக்கான ஃபினான்ஸ் எப்படி பண்ணலா வங்கி கடன் லோனு வாங்குவதே நல்லதா இல்ல ரெடி கேஷ்லே வாங்குறது நல்லதா
அதாவது வண்டி வாங்கும் போது மொத வந்து பட்ஜெட் வந்துட்டு இருபது பெர்சன்டேஜக்கு உள்ள வந்துட்டு இருக்குற மாரி இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு முன்பணம் கட்டி வந்துட்டு வாங்குற மாரி இருக்கும் இருபது பெர்சன்டேஜ்கக்கு மேல நீ கையில காச வன்ச்சிருந்தேன்னா வந்து ட்டு நீ வந்துட்டு மொத்த பணம் அப்டி இருக்கு அந்த வசதிக்கு போயிரலா அப்படி காசு இல்லனா வந்துட்டு நீ இஎம்ஐ வசதிகளும் எடுத்துக்கலாம் அதாவது தவணை ம் முறையில வந்துட்டும் கூட வண்டி எடுத்துக்கலாம் அதாவது நீ தவணை முறையில வந்துட்டு முன்பணம் எவ்வளோ அதிகமா கட்டுறியோ அவ்ளோக்கவ்ளோ வந்துட்டு உனக்கு கடன் பணம் வந்துட்டு கம்மியாகிட்டே இருக்கும் அதா வந்துட்டு இதோட வேலைப்பாடுகள்
உம் செம்ம கணக்குடா வண்டி வாங்குறதோடு செலவு முடியல அதுக்கு மாசம் மாசம் இன்சூரன்ஸ் கட்டணும்
உம்
அதுவும் இலாம இந்த சர்வீஸ் காசலா எல்லாம் கரெக்டா பராமரிச்சு அதோட பெட்ரோல் செலவு அதுக்குன்னு தனி பட்ஜெட் போடணும் வண்டிக்கு ஒரு நல்ல மூன்றாம் நம்பர் மாற்றும் அதாவது இந்த மூணாவது இன்சூரன்ஸு அந்த மாதிரி எடுக்கறதுல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா
ஆமாடா ஆமாடா வந்துட்டு இன்சூரன்ஸ் காப்பீட்டு வந்துட்டு மிக மிக கட்டாயம் அதாவது என்னதுன்னா நம்ம உயிருக்கு வந்துட்டு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எப்படி இன்சூரன்ஸ் போடுறாங்களா அது மாதிரி வந்து வண்டிகளுக்கும் சில இன்சூரன்ஸ் இருக்கு வண்டி ஏதாவது நீ வாங்கி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள சேத சேதார ஆயிடுச்சு னா வந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் காசு வந்து அவங்களே எக்ஸ்டன் வாரண்ட் போட்டு தருவாங்க அவங்கலேவும் தனியா
ஓ நீ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் ரொம்ப தெளிவா இருக்குடா இன்ஜின் மைலேஜ் பாதுகாப்பு அந்த ஸ்டார்ஸு அதோட பட்ஜெட்டு தி காப்பீடு திட்டம் எல்லாமே ரொம்ப உதவுச்சு
உம் உம் இன்னொன்னு வந்துட் ட்டு வண்டி வந்துட்டு ஷோரூம்ல இருந்து வாங்கும் போது அக்சசரிஸ்ல்லா நெறைய தருவாங்க அதாவது என்ன சொல்றது உம் காரோட கவரு ஆம் எக்ஸ்ட்டா வந்துட்டு இது சீட் பெல்டு போட்ற அந்த பக்கள்ஸு அதெல்லாமே உங்களுக்கு கார்ல அகஸஸரிஸ் அதெல்லாம் பார்த்து வாங்குனாலும் தா கரெக்டாக இருக்கு
ஓ அந்த டேஷ் கேம்ல்லாம் வாங்குறது ரொம்ப முக்கியம் அப்புறம் வண்டி வந்து வண்டி அழுக்காகாம இருக்க நல்ல ப்ளோர் மேட்டு இதெல்லாம் வாங்கு அப்புறம் சீட் கவர்ல்லாம் வாங்கலாம்ல
உம் கண்டிப்பா கண்டிப்பா தரையில விரிப்பாங்கள நல்ல தரமான ஒரு ரப்பர் போல இருக்கும் அது வந்து வாஷ் பண்ண உதவும் அதுக்கப்புறமா சீட் கவர் தருவாங்க சைட் ஏர் பேக்ஸ் இருந்தா அதுல்லா செக் பண்ணி பாத்துக்க அதெல்லாமே வண்டிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும் அதெல்லாமே வண்டி பாதுகாப்பா வச்சுக்க உதவும் வண்டி ஏதாவது வெயில்ல மழையில நின்றுச்சுன்னா அந்த ரப்பர் சீட் அந்த மாதிரி ஒரு இது தருவாங்கள அதெல்லாம் வண்டிய கவர் பண்ண தருவாங்க அதெல்லா ரொம்ப நல்லது வண்டிக்கு பாதுகாப்பாகவு இருக்கு
ஆமா அப்பறோ அந்த ஏர் பேக்ஸ் விஷயத்துல கவனமா இருக்கணு சரி நம்ம ஊரு நகரத் து சிட்டி டிராபிக் அப்புல்லாம அந்த ஹைவேல இரண்டுலயுமே எப்டி ஓட்டுறது ரெண்டு இடத்திலயு வண்டி இயக்கம் எப்படி வித்தியாச ப்படு ரெண்டு இடத்துலயையும ஓட்றதுக்கு
நகரத்துல ஓட்டும் போது நம்ம வந்துட்டு கவனமாவும் பொறுமையாவும் ஆஹ் வந்து வண்டி ஓட்டணும் சைடு மிரர் வந்துட்டு எப்பயுமே பாத்துக்கணு என்ன இதுல இருசக்கர வாகனம் வந்துட்டு முன்னாடி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்டு இந்த சைடு மிரர்ல தான் பாக்க முடியு எந்த வாகனம் வந்தாலும் சைடு மிரர்ல பாக்கணு அது மாரி வண்டிக்கு ஓட்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல்லா இருக்கு அதெல்லா கடை புடிச்ச ஒட்னாதா காரு நல்லா இருக்கு நீயும் நல்லா இருப்ப
அப்றோ அந்த ஹைவேஸ்லெல்லா போகும்போது அங்க வண்டி வேகம் அதிகமா இருக்கும்ல அங்க என்னென்ன விதிமுறை ஃபாலோ பண்ணனு
நம்ம எப்பமே நெடுஞ்சாலையில போம் போது வந்துட்டு முன்னாடி போற வாகனத்துக்கு பின்னாடிதா நம்ம வந்துட்டு பயணம் செய்யணு அதுக்கு பேர் வந்துட்டு சேஃப் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதும் இல்லாம வந்துட்டு ஆஹ் நூறு வர தா வந்துட்டு ட்ராபிக்ல போனு நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல தா வந்துட்டு நம்ம டிராபிக்லே போணு அதுக்கப்புறமா வந்துட்டு இண்டிகேட்டரு கம்பல்சரியா பயன்படுத்தணு லேண்ட் சேஞ்சுன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு அதையும் பயன்படுத்துனா வந்துட்டு நம்ம உயிருக்கு சேதாரம் இல்லாம வண்டி ஓட்டலாம்
ஆமா உண்மை அப்பறோந்த இடைவேளை விதிமுறைகள் ரொம்ப முக்கி யோ மிக மிக முக்கியோ அப்றோ அந்த புதுவண் டி வாங்கன முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வர வண்டிய மிக வேகமா ஓட்டக் கூடாது அது வந்து பழகும் காலம் சொல்லுவாங் இல்லையா அது உண்மையா
ம் ஆம ஆாமாமா நீ நெனைக்கறதெல்லா வந்துட்டு உண்மைதா அது நூறு பர்சன்டேஜ் உண்மதா புது இன்ஜின்குள்ள வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஓட்டும் போது ஒரு நூறு கிலோமீட்டருக்கு வந்துட்டு ஓட்டி பாக்க சொல்லுவாங்க எப்பயுமே வந்துட்டு அது அதுக்கப்றோம் மைலேஜ் செக் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு டயரீ நால டயர் கரக்டா இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க இதெல்லா வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணாதா வந்துட்டு வண்டி வந்துட்டு ஓடு அதும் இல்லாம நீ வண்டி ஓட்டுறியோ ஓட்டாம இருக்கியோ டியூனிங் பண்ணனுமா அந்த நாலு டயரோட அலாய் நல்லா இருக்கா அப்டின் வந்துட் டு வண்டி ஓட்டாம இருந்தாலு ஓட்டிக்கிட்டு இருந்தாலு நா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருதடவ செக் பண்றது ரொம்ப நல்லதுன் சொல்லுவாங்க
ஓ அப்ப மிக வேகமா போன இன்ஜின் பாலாயிடு அப்ப ஆரம்பத்திலயே மிக பொறுமையா தா வண்டிய பழகணு வண்டிய முதல் முறை கொண்டு போகும் வரை கவனமா வெச்சிருக்கணும் இல்ல
ஆமா ஆமா ஆஹ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்துட்டு இன்ஜின் சர்வீஸ் பண்ணும் போது இன்ஜின்க்குள்ள வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இரும்பு தூசிகள் அதுக்கப்புறமா வந்துட்டு நெறைய வந்துட்டு இன்ஜின் ஆயில் துரு பிடித்துதல் அதெல்லா நெறைய இருக்கு அதெல்லா வந்துட் டு நீ வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து இன்ஜின்ன வந்துட்டு ச சரி செய்யனு அதுக்கப்புறமா இன்ஜின் வந்துட்டு நல்லா ஆயில் மாத்திட்டே இருந்தா தா வண்டி நரல் நல்லா ஓடும்
ஆமா அப்ப இந்த இன்ஜின் ஆயில்ல்லா பாத்தீனா நம்ம நல்லா ஒரு இன்ஜின் ஆயில தா வாங்கணு மட் டமான இன்ஜினாயில் வாங்குனா வண்டிக்கு இதாகும்முல்ல
ஆமா ஆமா நா எப்பய்மே இன்ஜின் ஆயில் வந்துட்டு காரோட பிராண்டுக்கு ஏத்த மாரி தனியா ஒரு இன்ஜின் ஆயில் விப்பாங்க அந்த இன்ஜின் ஆயல் ஊத்துனேன்னா ஒரு இன்ஜினோட காலம் வந்துட்டு நெறையா இருக்கு நா சொன்ன மாரி அ வருஷத்துக்கு ஒரு தடவ இல்லாட்டி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவ வந்து இன்ஜின்ன் ஆயில மாத்திட்டே இருக்கிறது வந்து நம்ம வண்டிக்கு ரொ ம்ப நல்லது
ஆமா இன்ஜின் ஆயில் தா நம்ம வண்டியோட ரத்தமே அப்டினு கேள்விப்பட்ருக்கே வ ப ஆமா பைக் துக்கு அதே மாரிதா அந்த காருகளுக்கு அதே மாத்ரிதா
ம்
செரிடா நம்ம ர் ரொம்ப நேர பேசிட்டோ எ அப்பறம் பேசறே
ம் சேரி நண்பா